ஹலோ
செல்லுக்
அ சொல்லுங்மா அதுதா அந்த பைய சொல்லிட்ருந்த இல்லியா கேரளத்தார் பையெ அந்த பையெ பேசும்போது அவுங்க அம்மா அப்பாவு சிரிப்பாங்க அந்த பையெ ஏ கிட்ட குட்டி குழந்ததாங்க ரொம்பொ பெரிய வயசெல்லா கெடையாது ஒரு அஞ்சு வயசு இருக்கு நாலு வெய்சு அஞ்சுவெய்சு அவ்ளோதா இருக்கூ அந்தக் பையனு தமிழ் தெரியாது அந்த வய்ஸ்ல கத்துக்கலா ரெண்டு வாஷ்யும்மே அவெ தமிழு மலையாளமு கலந்து கலந்து பேசுவாங்க அவகட்ட பேசிக்கத் கத்துக்கிட்டு நா கொஞ்சொ தெலுங்குப்பே இது கன்னடா பேச கத்துக்கே இது மலையாளொ
அ பேச கத்துகிட்டிங்க அ வருமா அது ஆட்டோமேட்டிக்கா
ஆஅது கிட்டத்தட்ட அவுங்க ரெண்டு வர்ஷொம் மூணு வர்ஷொ எங்க குடுவே அஞ்சு வர்ஷொ ஒருத்தருக்கு அஞ்சு வருஷத்துக்கப்புற தாங்க ட்ரான்சரே வரு ஒ எங்களுகெல்லா அந்த அஞ்சு வர்ஷொம்த்துல மூணு வர்ஷ எங்க கூட தாங்க இருந்தாங்க அதுக்கப்ற வேற கோட்ரஸ் மாறி போயிட்டாங்க அந்த மூணு வர்ஷத்துலியுமே அந்த பைய எங்கட் ட பேஸ்னதுல நாம் பாதிக்கு மேல மலையாள கத்துக்குன்னங்க
சூப்பருங்க நல்ல விஷ்யொ ம் அதா அது வந்து எதாச் ச்சு ஒரு வரு ரெண்டு வருது அப்டே யூஸ் பண்றதெல்லா அப்டே அதது பாத்து பாத்து அப்டே கத்துக்கிட்டீங்கோ
அ என்னன்னா இப்ப பெரியவுங்க கிட்ட பேசற்த விட கொழந்தைங்க கிட்ட நம்ப தப்பா பேஸ்னா கொட நம்ளுக்
அதுஇத்தா ஆயிடுது ஆம்மா
அதுனால அவுங்கிட்ட அவுங்க பேசற்து எல்லா திருப்பி திருப்பி நா அது என்ன எனக்கு புரியில என்ன என்னன்ன அவந்துப் பொருள எடுத்துட்டு வந்து காமிக்கட்தா இருக்கட்டு திருப்பியு நம்பகிட்ட இல்ல இதுதா இதுதான் சொல்லி சொல்லி சொல்லி குடுக்கற விதொ அது வெ ச்சு நானு நறையவே அந்த கொழந்தக் கிட்ட கத்துக்னங்க திடீர்னு அவுங்க வீட் ல அவுங்க அம்மா அப்பால்லா இருக்கப் போம்போது அவுங்க எப்புடி தெரிமா இருப்பாங்க பாக்க அவுங்க அம்மா அப்பாவு எனக்கு அரவிந்த் சாமியு ஆ மனிஷா கோயர்லா மாரியே ஞாபக வருங்க ரெண்டு பேரு உண்மையா அந்த அளவுக்கு நல்ல ஒயிட்டு கலர் அவ்ங்க ரெண்டு பேர் ஃபேஸ் கட்டு அப்டியே இருக்கு அந்த லேடிய பக்கற் த்துக்கு மனிஷா கோயர்லா மாரியே இருப்பாங்க அ எனக்கு அவ்ங்கள ரொம்ப புடிக்கு அவ்ங்க வீட்டுக்கு போனா அவ்ங்க கேர்ளா சிப் ஸு குடுக்குறது அவ்ங்க அதா என்னைட்ட செஞ்சு குடுக்குற பொருளு அதுலெல்லா சாப்புட்றது ஆனா அந்த பையனுக்
ஏங்கோ நாங்கூட ம் சொல்லிற்ங் சொல்லிற்ங்க சொல்லிடுங்க நீங்க முழு
அந்த பையனுக்கு எங்க வீட்ல இருக்கிற சாப்பாடு புடிக்கு அதனால அவ்ங்க வீட் எத்தன் தடவ எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு குடுத்துட்டு எங்க வீட்ல சாப்ட்டுப்போ நாங்க அத சாப்ட்டுப்
சூப்பர் சூப்பர் நல்ல விஷ்யோ நாங்க நாங்க இந்த போ பாக் குனு அந்த மாரி இருந்தாங்க ஒருத்தரு ஆ ஓகே எண்ணே எப்டி வாங்கிட்டு வருவாங்கனா நம்ப எப்டி ரீபைன் ஆயிலெல்லா ஒன்னு அஞ்சு லிட்ரு பத்து லிட் ரு டின்னா ஒரு சில டைம் எதுனா வேணா டின்னா கூட வாங்கி வெச்சுப்போ பதினஞ்சு லிட்ரா அப்டியெல்லா அந்த மாரி தேங்காண்ணெயே அவுங்க பதினஞ்சு லிட்ரு இருவத்தஞ்சு லிட்ருன் டின்னா எடுத்துட்டு வர்றாங்க அவ்ங்க ஊர்லருந்து யூஸ் பண்றதுக்காக வரும்போதே
நம்மெல்லா மத்த லக் கேஜ தா பேக் பண்ணி எட்ணு வருவோ அவ்ங்க எண்ணெய வந்து தேங்கா எண்ணெய வந்து அப்டி எடுத்துட்டு வருவாங் மொத்தமா பேக் பண்ணி ஏனா அவ்ங்க வர்ற எடத்துலலா பியூரா இருக்காது இல்லையா அவ்ங்களால வொர்க்குக்கு வர எடத்துல அதனால அவ்ங்க ஊர்ல வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாவு இருக்குமா தேங்கா எண்ணெ அதனால அங்க வந்தே அவ்ங்க எட்த்து ட்டு வந்துருவாங்க அந்த ப்யூரா இதுவா நா அதுதா கேப்பே ஐயயோ எப்டி எல்லாமே இதுலே சமைக்கிறீங்க தலைக்கு இதுவேதா அப்டினா ஆமானுவாங்க அவ்ங்க ஆனா தெனமு தலைக்கு ஊத்துவாங்கோ தண்ணி எண்ணெ வச்சுக்கிட்டு தலைக்கு ஊத்துறது அந்த எண்ணெ இது கூட போயிருக் க்காதுங்க அவ்ங்க குளிச்சுட்டு வரது அப்டியே இருக்குங்க அந்த தலையில ஆனா முடி பாத்தீங்கனா செமையா வெச்சிருப்பாங்க எல்லாருக்குமே முடி லாங்கா நல்லா லென்தியா அடர்த்தியா நல்லா இருக்குங்க அவுங்களுடைய ஹேர் எல்லா நா கேப்பே தெ தெனமு ம்
நாங்க உங்களுக்கு அதோட இது என்னட்டுன்னு நா சொல்லட்டுமா
ஆ சொல்லுங்க
நம்ப தலையில வந்துட்டு அழுக்கு படியு ஆனா எண்ணெ இருக் கும்போது அழுக்கு அதிகமா படியாது எண்ணெ இல்லனா தா அழுக்கு படியு நீங்க நல்லா பாருங்க எண்ணெ இல்லாம ரெண்டு மூணு நாளைக்கு மேலே இருக்க முடியாது ஆனா என்ன வெச்சிட்டா அழுக்கு படியாது
ம் நால்லா பாத்துக்க மாசத்துக்கு ஒரு டைம் தா நம்ப வெக்கிறோ பதினஞ்சு நாளோ மாசத்துக்கோ எண்ணென்ற பக்கமே ரொம்ப கம்மி தாங்க நா போல்
நீங்க எண்ணெ வெச்சு அவ்ங்க ஷாம்பு போட மாட்டாங்க தெனமு நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க ஷாம்புவே யூஸ் பண்ண மாட்டாங்க நீங்க அது மாரி வெச்சி நீங்க குளிச்சி பாத்தீங்கனா தலைக்கி தலையில இருக்குற அழுக்கு எப்பயுமே நிக்காது தலையிலே அழுக் கு இருக்காது அதனால அவ்ங்களுக்கு முடியு நல்லா வளரு ஆம் இதாவு இருக்குங்க நீங்க அத ட்ரை பண்ணுங்க ஏனா நா அத ட்ரை பண்ணிருக்கே எண்ணெ வெச்சி தலைக்கு ஊத்தி இது பண்ணிருக்கே
அதுதா ஒ முடியு அவ்ளவா கொட்ட மாட்டின்தே லென்தியாவு இருக் க்கு அந்த வடுகு பாத்தீங்னா அப்டியே செக்கசெவேல்னு அந்த அந்த கிராப் எடுக்கிறாங்க பாருங்க நம்ம சைட்ல வர ஒ ஸ்ரெயிட்ல வடு வடுகு ஒன்னு எடுக்குறோல்ல அது நம்புல்து எப்டி வடுகே அவ்ளவா தெரியாது நம்ம தலையில எடுக்கறது அவுங்கள்து அப் அப்டியே பளிச்சினு வெள்ளியா தெரியு அப்டே கலரா ஏன்னா அவுங்கோ நீட் டா அவ்ளோ நீட்டா கிளீனா வெச்சிருக்கறதுனாலயோ என்னவோ நம்மளுக்கு டாண்ரஃப் அதுவு இதுவு அப்டியே ரொம்பி கெடக்கோ ஏதாச்சு நம்ம கெமிக்கல்ஸ் நம்ம போட்றோ அதுதா நம்ம நெறைய கெமிக்கல்ஸ் இதெல்லா ஆட் பண்றோ அத்னால இப்பவே டாண்ரஃப் எயே பொண்ணுக்கெல்லா பாத்தா இப்பவே டாண்ரஃப் முன்னெல்லா தலையில அந்த அது ஏ இன்னாக்கா இந்த நம்ம இந்த சொன்ன மாரி நம்ம இப்போ பழைய மாரி சீயக்கா கயோ அந்த சிக் க்காவோ அதெல்லா எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோ இன்டோ இப்பல்லா வர கெமிக்கல் நல்லா கெமிக்கல் கலந்த ஷாம்பூஸ்சு அந்த மாரிதா எல்லா யூஸ் பர் ப்ராடக்ட்ஸ் எல்லா கெமிக்கல் களந்தா மாரி யூஸ் பண்றதுனால அவுங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு தலையில இது ஆவரது அது ஆவரது ஹேர் ஃபால் ஆவறது ஆ முடி கொட்றது இந்த பிரச்சன எல்லா நெறைய வருதுங்க இப்போ
நம்பளு இங்க அதே மாரி அந்த தேங்கா எண்ணைய வெக்கலா வெச்சிட்டு தலைக்கு தண்ணி ஊத்தலா என்ன ஒன்னுன்னா அந்த ஈரோ தலையில நிக்காம தொடச்சிட்டு நம்ம தலைசீ இது பண்ணணுங்க பின்ன கூடாதுங்க இன்னொரு விஷயோ டைட் டைட்டா பின்னக்கூடாது அவுங்கல நீங்க பாருங்க யாருமே டைட்டாவே பிண்ண மாட்டாங்க
ஃப்ரீயா விட்ருவாங்க எப்பவுமே ஃப்ரீயா இருக்கு ஹேரு
பின்னும் போது நம்மளோட மண்டையிலில இருந்து முடி பிச்சுட்டு வந்துருமா அதனால அவுங்க பின்ன மாட்டாங்க எப்பயுமே லூஸாவே விட சொல்லு சொல்லு வாங்க அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்குற எண்ணெய் மாரி அவுங்க ஊர்ல இருக்காது அ நம்ம தேங்காய கொப்பரையாக்கி தா எண்ணைய எடுப்போ
ஆமா
ஆனா அவுங்க பச்ச தேங்காலையே எண்ண எடுப்பாங்க
அதுதா நல்ல விஷியோ தாங்க அந்த மாரி அது வருமாங்க பச்ச தேங்காயிலையே எண்ண
தேங்கா பால் எடுக்கறாங்க இல்லையாங்க தேங்கா பால்ல எண்ணெய எடுக்கறாங்க கொதிக்கி வெச்சி
ஓ நல்லா இருக்குமா
ஆ அதுவு நல்லா இருக்கு அதுலயு எண்ண பண்றாங்க ஒரு சில எண்ண பாருங்க அந்த தேங்காய்லேயே எடுக்குற எண்ண அது தெரிலைங்க அது என்ன இன்டுன்னு எனக்கோ
என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு தெரியல ஆ
ம் தெரியல அவுங்க வெறு பச்ச இந்த தேங்காயிலையே தாங்க அவுங்க பார்த்த எண்ணெ எடுப்பாங்க
நா ஒரு வீடியோல கூட பாத்தங்க அந்த மாரி பச்ச தேங்காய்ல எப்டி எடுக்கறது அதுக்கு தா கேட்ட இங்க கொப்ரையில எடுக் எடுக்குறாங்கோ அங்க எப்டி அந்த மாரி எடுக்கறாங்க அது என்ன ஃடிப்ரென்ஸ் உங்களுக்கு ஏதாச்சி தெரியுங்களாங்க எயே அப்டி எடுக்குறாங்கோ அப்டின்டு
இல்ல தெரிலைங்க ஆனா ஒன் உண்மையாவே அந்த சைடு போனோன்னா தேங்கா எண்ணெய வாங்கிட்டு வந்து யூஸ் பண்லாங்க அது நம்மளுக்கு அந்த எண்ணெய குடிக்க முடியு நம்ம எண்ணெய குடிக்க மாட்டோ கொஞ்சோ கசுறு வரு ஆனா அந் அந்த எண்ணெய நீங்க குடிச்சு பாருங்க நல்லா கருக்கும் அதுனால தா அவூங்க சமைக்கும்போது அங்க நம்ம சாப்டாலுமே நம்மளுக்கு அவுங்க கேரளா ஃபுல்லா தேங்கா எண்ணெயில மட்டு தா சமைப்பாங்க நம்பளுக்கி அங்க போய் சாப்டப்ப கூட எதாவது உங்களுக்கு அந்த வித்தியாசோ தெரிஞ்சிதா தெரியாது அதுதாங்க அதோட
நல்ல விஷ்யோ நல்லாதா இருக்கு அத மரி ம்
காருங்கன் சொல்வாங்க இல்லுயா
ஆம் ஆமா
அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க கடுகு எண்ணய விட அதுக் கடுகு எண்ய அவுங்க சமைக்க மாட்டாங்க நீங்க நல்லா நோட் பண்ணுங்க ஒடம்புக்கு பாலிஷ் மட்டுந்தாங்க போடுவாங்க ஒடம்பு மேல
பாத்துருக்கோங்க நானு இல்லிங்கோ எல்லாத்துக்மேதா யூஸ் பண்றாங்க அவுங்க சமக்கித் யூஸ் பண்றாங்கோ ஆ கை கல் மசாஜுக்கு யூஸ் பண்றாங்கோ அந்த குட்டி கொழ்ந்தைங்ள போட்டு என்னா மசாஜ் பண்ணுவாங்க தெர்மா சமையா பண்ணுவாங்க அந்த எண்ணய போட்டு நா ஏ பாத்துருக்க நானு ஆ ஆ ந ஏ கத்து தருவாங்க அனா நா கத்துக்க மாட்ட நல்லா பண்ணுவாங்க வஜ்ஜி அது தி எல்த்தியான ப்ளட் செர்க்குலேஷன் எல்லா நல்லா ஆவு நல்லது ஆனா அப்டி பண்ணா ஆனா அது ஒன் அவர் கிட்டத்தட் ட்ட பண்றாங்கோ நம்ப்ள வச்சு அப்டே இதுமே அதல்லா இதுவே பெரியாது அவுங் கிட்டத்தட்ட நா பாப்போம் ஒக்கர வச்சுக்குனு அந்த எண்ண ஃபுல்லா ட்ரை ஆயிரு ஒரு கப்ல எட்துட்டு வருவாங்கோ அது ஃபுல்லா ஒடம்புல தேய்ச்சி அத தேய்க்க தேயிலே ட்ரை பண்ணிடுவாங்க அப்டியே அந்த ஒடம்புலே அந்த ட்ரை ஆயிட்டு அப்றந்தா குளிக்க வெக்கிர்துக் போவாங்கவு
வெய்யில்ல நிக்கி வெப்பாங்க பாத்தீங்ளா அத தடவிட்டு
பண்ணீங்கோ இது குட்டி கொழ்ந்தைக்கு பண்றத மட்டு நா பாத்த ஆ நா சொன்ன மாரி நல்லா தேச்சு தேச்சு கையே ட்ரை ஆயிடு அந்தளவுக் தேய்ப்பாங்கோ அவ்ங்கோ
எங்க வீட்டு பக்கத்துலங்க இப்போ ஒரு அஞ்சு வர்ஷோ பத்து வர்ஷத்துக்கு முன்னாடிங்க அதாவ்து ஏ பைய பொற்ந்து பொறந்து அவ கொழ்ந்தியா இருந்தா அ எல்கேஜி யூகேஜி பட்ச்சுட்ந்தா அப்போதா பக்கத்து வீட்ல இந்திக்கார இருந்தாங்க அதாவ்து ராஜஸ்தானிக்காரங்க
ம்
அவுங்க அப்டிதாங்க நெய் ய அந்த எண்ணய தடவி நீங்க சொல்லுவீங்க இல்லயா அந் ந் என்ன ஏ க கடுகு எண்ண அந் எண்ணய ஒடம்புல தலவி மசாஜி நல்லா பண்ணிட்டு அந்த கொழ்ந்தியு ஸ்கூல் சேக்காத வய்ஸ் ரெண்ர மூணு வய்சு நல்லா ஒடம்பு இது பண்ணிட்டு தூக்கிட்டு வந்து வெய்யில்ல இந்த பொம்மய உக்கார வக்கிற மரி ஒரு மாரி குக்கரா உக்காந்துக்குங்க வெய்யில்லயே ரொம்ப நேரோ என்ன பாப்பா ஒக்காந்துட்ருக்கன்னா அப்டுதா நாங் எண்ண தடுவிட்டு ஒரு மண் நேர ஒக்காரவே சிருவோ வெயில்ல அது ஒடம்புல ஊரட்டணு இல்லிங்
தாங்கோ நெய் கூட உட்டு அளவு கடு அதிக்மா யூஸ் பண்ணுவாங்க இந்திக்கார தாங்கோ நம்பலா என்னாத் துக்கு வேஸ்ட்டு ஆ நெய்யி கூட நாம்ப எப்டி இப்ப நீங்க கேர்ளால கேர்ள இத்தி எண்ண தேங்கா எண்ண ஃபேமஸ் இன்னின்றோ அதே மரி இந்த இவ்ங் ஒரு இவ்ங் வந் தி இந்திக்காரவ்ங் வந்து நெய் ஃபேமஸு லீ்ட்ரு கணக்குல வாங்குவாங்க அதா சொல்றமே டின் கணக்குல யூஸ் பண்றாங்கன்ற மாரி எல்லாத்துக்மே நெய்யில்லாத சாப் படே இருக்காது ஃபுல்லா நெய்யி இல்ல ஏ க்ளேஸ்ல வருவாங்க ஒரு இந்திக்கார் பொண்ணு எங்க பாக்ஸ் எத்துன் போனாவே விட மாட்டா ஏன்னா அவுங்க சைடு அந்த இதெல்லா பண்றதுல புளியோதரயா இருக்குட்டு லெமன் சாதமா இருக்குட்டு ஒரு கீழ ஒ கீரக்கொழம்பு ரைஸா இருக்கட்டு சாம்பார் ரைஸா இருக்கட்டு அவுங்க பக்கோலா அதல்லா கடையாதா அதனால அவ என்ன பண்ணுவா போனோனே எங்க டப்பாவ எல்லா கேட்டு கேட்டு கெஞ்சி வாங்கி சாப்டுவா ஆனா அவ டப்பா வந்து நாங்க யாருமே சாப்ட ரெடியா இருக்க மாட்டோ ஏனா வெளிய ஒர்த்த இது என்னது ஒரு பொரியிலு ஒரு ரொட்டி இ மடிச்சு போட்டு தந்துருவாங்க எப்ப பாத்தாலுமே அப்டிதா இருக்கு அது அவ பாக்ஸ் ஓபன் பண்ணவே உருள கெழங்கு இல்லன்னா வேற எ எதனா பொரியலு இந்த ரெண்டு பொரியல்தா அது மஞ்ச கலர்ல போட்டு மஞ்ச கலரா இருக்கு அது அப்டே அப்புறோ அந்த ரொட்டி பாத்தா ஃபுல் நெய்யா இருக்கு நெய் யாருக்குமே அந்தளவுக்கு புடிக்காதா ஐயோ தயவு செஞ்சு உடப்பா மட்டு எங்களுக் குடுத்துறுவா அத அவள்து மட்டு காலியே ஆவதுங்க அப்டியே எடுத்துட்டு போவா அவ அவங்க அம்மா கிட்ட நல்லா திட் திட்டு வாங்குவாலா போனாலே எங்கள்து எல்லா சாப்டுருவாலே எல்லாருகிட்டியுமே கொஞ்ச கொஞ்ச வாங்கி ஷேர் பண்ணி சாப்ட்டுருவா புடிக்குதுன்றதுனால ஆனா இப்ப இன்னி இப்ப இருக்குற கா இதுல அவ போய் கத்துக்கிட்டு நம்ப டிஷ் எல்லாமே அவ்ங்க ஊர்ல ட்ரை பண்ணிட்டு இருக் காப்பா அவ தோ சையா இருக்கட்டு லெமன் சாதமா இருக்கட்டு நா ஃபோன் பண்ணா சொல்லுவே ஏ நீ எ எப்டி செய்து இதெல்லா அப்டின்னாக்கா நாங்க இருந்துந்தால கத்துக்குணொ கொஞ்ச கொஞ்ச
ஆனா
அதனால இப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டே அப்டின்ட்டுனு லெமன் சாதம் பண்றாலா தோச இட்லி போர்றாலா நா சொன்ன கிரேட்டு பரவால்ல சூப்பர் அப்டின்ன நானு ஆ எல்லாமே சொல்றாங்க இத ட்ரை பண்றன் அதேய் ட்ரை பண்றேன்ட்டுனு சூப்பர்மா நா நென்ச்சன் நீ செய்யவே மாட்ட வெறும் தாலு சப்பாத்தி இதுலயே இருந்துருரவன்ட்டுனு எங்க டிஷ்க்கு நீ வந்துக்கிறேன்னா செம பெருமையா இருக்கு அப்டின்னுவன் அந்த மாரி கத்துட்டு அவங்களு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நல்லாவே சமையல் எல்லா இப்ப அங்கோ ம்
அவ்ங்களு அந்த மாரிதா ரொட்டி எடுத்துட்டு வந்து நீங்க சொன்னது ஞாபகொ வருது ஆ ஆண்ட்டி ஆ ரொட்டி எடுத்துட்டு வந்து தரே எனக்கு தோச தரீங்களான் கேக்கு ம் செரி எனக்கு ரொட்டி வருமே அப்டின்ட்டு நானும் என்ன பண்ணுவேன் செரி எடுத்துட்டு வந்து குடு நா தோ ஊத்தித் தரேன்னு சொல்லிட்டு தோச அந்த கொழந்தைக்கு தோச தா புடிக்கு அவ்ங்க வீட்ல செய்ய மாட்டாங்க எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு அந்த ரொட்டிய வாங்குனா என்னங்க அவங்க செய்ற ரொட்டி நானும் பஞ்சாபி ரொட்டி சாப்பிட்டுருக்கேன் நான் அந்த ரொட்டியா இருக் குன்னு நெனைச்சா இவுங்க ரெண்டு நம்ப விரல்ல அர இன்ச்சு தடுப்புல ரொட்டி செஞ்சு குடுக்குறாங்க நான் உங்களுக்கு திருப்பி அடுத்த முற பேசும் போது இன்னொரு கால்ல நம்ப அது மாரி பேசுறாங்க நன்றிங்க வைக்கிறேன்